ஹலோ
கேக்குது ஹாய் கேக்குதா சும்மாதான் இருக்கன் இப்பதா ஃப்ரெண்ஸெல்ல இப்பதா ஃப்ரெண்ட்ஸெல்லா அவ் ட்டிங் போனாங்ளா சும்மாதா
புடிச்சி முடிஸ்ட்டீங்களா
இல்லை நா ஷ
ஃரெண்ட்ஸ் அவுட்டிங் போனாங்க நீங் போலீங்ளா
இல்ல இல்ல போல வெய்லின்னு சொல்லிட்டு உம் டயடா இருந்ததுனால ம் அப்படிய இது பண்ணிடன் உம்
ளா
ஆமாம்
ஓ டீ ஃபுல்லா உம்மு டி விட்டுட்டியா
ஆஹ் டீ ஃபுல்லாமே ஆஹ் ஆஹ் டீ காஃபி ஆஹ் எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு ஷுகர் ஐட்டம்ஸே எது வேண்டான் சொல்லிட்டு
அப்பெல்லா நீ எந்திரிக்கும் போதே பிரேக்ஃபாஸ்ட் சாப்படாம ட்வெல் ஓ க்ளாக் எந்திரிச்சு இப்போ ல லா அத லன்ச்சா பிரேக் ஃபாஸ்ட்டானே தெரியாம ஒன்னு சாப்ட்டு அப்ற த்ரீ ஓ கிளாக் காஃபி கூட ஏதாச்சி ஸ்நாக்ஸ் சாப்டுவ இப்போ காஃபி டீயே நிறுத்திட்டியா
உம் காஃபி டீ அதெல்லா ஒன்னு மெயின்ல்ல கரெக்டா டைமுக்கு எந்திரச்சி சாப்புட்றது எல்லாமே கண்ட்ரோல்லா வந்துட்டு இருக்கே இப்பதா
ஓ இப்போ பீரியட்ஸ் செல்லா எப்டி நா ரெகுலர் பீரியட்ஸா
உம் பீரியட்ஸ்ஸெல்லாப் ரெகுலரா கரெக்ட் ரெகுலரா இருக்கு ச் எந்தாவ்வித டார்ச்சென்னு இல்லாம கரெக்ட்டா இருக்கு
ஓ சேர் சேரி அது இப்டி டயட் டு தா இப்போ மெயின் ரீசனே நீ வீட்டுக்கு போன தா டயட் நம்ம தூங்கிற்வோ கரெட்டான பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச்ச டைமிங் இல்லாதனாலதா பிரியட்சு ஹெல்த் இஸ்யூ வெயிட் டு எல்லாமே அதுதா பிரச்சன தைராய்டு எல்லாமே அதுலதா பிரச்சனையா வருது கரெக்
உம்
ஆனா புட் டீமுக்கு கரெக்ட்டா ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாம கரெக்டா ப்ராப்பரான ஃபுட்ஸ் சாப்டேனா பிரச்சனே இல்ல
அது கரெக்ட் தா வீட்டுக்கு அதா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாவு வெளியே போயிருக்காங்களா அதா வரும்போது கால் பண்ணி அதாவது வாங்கிட்டு எதாவது வாங்கிட்டு வரணுமானு கேட்காதீங்க என கால் பண்ணா நான் ஏதாச்சு சொல்லுவே தய தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு ஜங்க்ஃபுட் அவங்க ஏதாச்ச கால் பண்ணி நா ஏதாச்ச சொன்னா மறுபடியு அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு இது ரிபீட்டடா அதுக்கே வருவ அதெல்லா வேண்டா ஆமா
அது ஏமாந்து நம்மளுக்கு ஏதா சோயா ஏதா பானிபூரி ஏதாது சாப்பிடமானு தோணிச்சு நா சாப்ட்டா நெக்ஸ்ட் வீக்கு அதை சாப்டணும் போலயே நம்மளுக்கு அப்டியே டெம்ப்ட் ஆயிட்டே இருக்
இங்க ஆப்போசிட்லயே வேற இருக்கா எல்லாமே அதனாலா அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு அதா இப்ப எங்கயுமே போறதில்ல
இப்ப டீ குடிக்கிறதில்லேனா அந்த டைம்ல பசிச்சா என்ன சாப்பிடுவ
பசிச்சா அதா இது வரைக்கு இப்ப ஒண்ணுமே இது பண்ல இப்பதா பிளான் பண்ண ஃப்ரூட்ஸ் அந்த மாரி ஏதாது வாங்கி வெச்சு சாப்படலா
சர் சரி
அ ஹ அப்டினா டெய்லியு ஒரு ரெண்டு ஃப்ரூட் எடுத்த மாதிரியு இருக்கு ஈவினிங் டைம் ஒன்னு நைட் ஒண்ணு ஆ அதா செரி ஓகே அப்டி பண்
அது எப்பிடியானாலு லன்ச்சு க்கு டின்னருக்கு அவ்ளோ நேர கண்டிப்பா பசிக்கு நாம ஏமாந்து ஜங்க் அப்ப சாப்பிட்டேன்னா வம்பு ம்ச் வேர்க கடல கொஞ்சோ வாங்கி வச்சுக்கோ அப்றோ ஃப்ரூட்ஸ்ஸு வாங்கி வச்சுக் கோ ரெட் பனானா இருக்குல்ல அதுவு ஹெல்தி தா டெய்லி ஒரு ப் பனானா சாப்பிடுறியா இல்லையா
பனானா இங்க ஒண்ணுமே ஃப்ரூட்ஸ் இப்போ டோட்டலா அவாய்ட் ஃப்ரூட்ஸே இல்லாம ஆயிடுச்சு இப்பதா கண்டினியூ மர்க் அப்டியு இப்ப ஏதா ஃப்ரூட்ஸ் எல்லா வாங்கி இது பண்ணணு
நீ ஃர்ஸ்ட்ட் கரெக்டா நட்ஸ் எல்லா சாப் லைப்
ஆ இல்ல நட்ஸ்ஸு விட்டாச்சு அப் இப்போ அது பிளட் இஷ்யூக்காக நட்ஸ் எடுத்துட்டுருந்தனா ஒரு பிளட்டோர் அளவுக்கு நார் மலை வந்தோனே நட்ஸ்க்க நட்ஸ் அப்படியே விட்டுட்ட
அதுதா தப்பு நம்ம நல்லா இருக்கோன்ட்டு நம்ம சாப்படறத விட்டுட்டேன்னா அது திருப்பி வேற ஒரு இஸ்யூ வரு அதுக்காக மறுபடியு அதா சாப்பனா கண்டினியூ பண்ட்ட நீங்க இஷுவே வராம நெறைய ஹெல்த்தியா இருந்துக்கலா
ம் அதுதா அது அது ஒரு ப்ராப்ளம்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக இந்த நட்ஸ் இது எல்லாத்தையு சாப்ட்டே அப்பொறோ ந்த டூ மந்த்ஸ் கண்டியூஸா யூஸ் பண்ணே அப்பறொ செக்கப் போகும்போது ஓகே பிளட் எல்லா ஓகேன்டாங்க சரி பிளட் ஓகே தானா தெத்தா அப்போ அப்ப அந்த டூ மன்ஸ்க்கு ப்ளட்மிது நட்ஸ்ஸு ப்ரூட் எல்லா ரெகுலரா இருந்துச்சு அப்பறொ பாத்தா அந்த பிளட்டோ பிளட் ப்ராப்ளம் வந்து ஓகே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னோனே எல்லாத்தையு அப்படியே டவுன் பண்ணியாச்சு ஒன் இன்னமே இத்தைக்கு அவ்ளோக்கா இல்ல
நீ பொமக்குரன்னட்டே இப்ப சாப்பிடறது இல்லையா
உம் போமக்குரனை அ நீங்க ப்ச் அங்க இருக்கிற சரவுண்டிங்ல எங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு ஷாப்தா அங்கேயும் போனா அது நல்லாவே இல்லையா அதனால நா த கே வாாங்கறதே இல்ல அவ கிட்ட
இப்போ போமோகிரனட்டு கொஞ்சொ வாங்கி வச்சுக்கோ பொமக் நீ வந்து கட் பண்ணி சாப்பிட போர் அடிக்குதுன்னா அ நட்ஸுல ஃபிக்கு அதெல்லாத்தையு சாப்ட்டுக்கோ நெல்லிக்காவு நீ வா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போற இல்ல ஒர்க் பண்ணும் போது வொர்க் போகும்போது நெல்லி க்கா கட் பண்ணி உள்ள தண்ணிக்குள்ள போட்டுட்டு எடுத்து போயிடு அப்போ அந்த ஜூஸ் எல்லாமே தண்ணில ஃபுல்லா எறங்கிரு ஆ அப்போ நீ லெப் ஃபுல்லா குடிச்சில லாஸ்ட்க்கு அந்த அந்த லாஸ்ட்ல நெ அதுக்குள்ள அந்த பீஸ் இருக் குள்ள அப்பா தான எல்லா மென்னு சாப் கு ஏனா நீ ஃபுல்லா அந்த நெல்லிக்காவ அப்பவே சாப் புடவு முடியாது வாட்டர் பாட் டல்ல நீ எப்டியோ அந்த வாட்டர் பாட்டல கம்ப்ளிட் பண்ண போறல அப்ப அந்த ஜூஸ் எல்லா எறங்கிரு ப்ளஸ் டூ இன் ஒன்னா ஆ அது தில ஈஸியா நெலிக்கா ஒரு நெல்லி க்க டெய்லி ஒர் நெல்லிக்கா எப்டி போவுதுனே தெரியாம நம் சாப்ட்ருவோ அத பண்ணிக்கோ அப்புறோ உம் அப்புறோ அ அஹ் ந் நெல்லிக்கா வந்து ஹனில டிப் பண்ணீ வச்சிருப்பாங்க
ஆ
அதுல வந்து வாங்கி வெச்சுட்டு டெய்லி ஒண்ணு சாப்டு முடிஞ்சா அந்த மாரி சாப்புட்றியான்னு பாரு ஏதோ ஒரு ஃபார்ம்ல நெல்லிக்கா போணு டேரக்ட்டா போலேனாலே ப் இந்த மாரி எதோ ஃபார்ம்ல கட் பண்ணி வாட்டர் பாட்டல்லயோ இல்ல ஹனி நெல்லிக்கா ஒரு போமாகிரான் த ரெட் பனானா வந்து ரொம்ப நல்லது நீ நார்மல் பனானா வந்து நம்ம டைஜஷன்க்கு ரொம்ப நல்லது
உம்
ரெட் பனானா இன்னு ஹெல்த்துக்கோ ரொம்ப நல்லது
நா இப்ப பாரு எல்லாமே டோட்டலா அப்டியே விட்ட மாரி லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் அப்டியே டோட்டலா எல்லாத்தையு விட் நா கண்டினியூவே பண்ல விட்டுட்டே இப்ப அதுக்கு அப்புறம்தா எல்லாத்தியு கொண்டு வர்னோ மறுபடியு
இப்ப பீரியட்ஸ் நார்மலா ஆயிட்டுருக்கில்ல
ஆ பீரியட்ஸ் ஓகே கரெக்டா கரெக்டான ஃப்ளோக்கு வந்துட்டிருக்கு அ இது பிரச்சன இல்ல
எவ்லோ டேஸ்ல பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்க
ஃபஷ்டுதா ஃபாட்டிஃபைவ் அந்த மாரி ஆகு இப்போ தட்டி ஒன் தட்டி ஒன் இல்லாடி டுவெண்ட்டி நைன் ஒரு நாள் முன்னாடி இல்லாட்டி பின்னாடி கர கரெக்ட்டா ஆயிருவை அது வெரிக்கோ ப்ராப்லம் ஆஹ் ஜும்முக்கு போயிட்டிருக் காசோ இங்க கேம்பஸ்குல்லயே தா இருக்கா அதனாலே உம்
செரி செரி
தெரியற்தில்ல அதுக்கு இதுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆயிருச்சு
உம் நீ வெளிய போனா கூட மோஸ்ட்லி ஜங்க்புட்ஸ் அவாய்ட் பண்ணிடு எல்லா அது சாப்டா நீ ஒ வேணா ஒரு கொய்யாப்பலோ வாங்கி வெச்சுக்கோ அத சாப்டு அ அங்க் அ அது சாப்டு அப்ப சாப்டட்டு சாப்டணு போல இருக்கு பட் அந்த மாரி அவுட்டிங் போனா ஏதா ஒரு டைம் சாப்ட்டா போது ஓக்கே நீ ரெகுலரா அவுட்டிங் போ வேனா ரெகுலரா ஜங்க் ஃப்ட்ஸ் எடுக்குறது அவாய்ட் பண்ணிக்கோ
மாரிதா இப்பொ நா அத ரெகுலரா அவுட்டிங் ஆயிரக் கூடாதுனு சொல்லுது இப்போ போறதே இல்ல ரொம் ரொம்ப ஏதாவ்து முக்கியொ அந்த ஃப்ரூட்ஸ் இந்த மா ரி முடிஞ்சா வாங்குறதுக்கு மட்டுதா
ஆனா அதனால தா நா இப்போ கொழந்தைங்களுக் கு ஜங்க் ஃபுட்ஸ்ஸு இதெல்லா ஒன்னு குடுக்கற்தே இல்ல ஏன்னா செரி ஒரு நாள் தானே சாப்டடுனு குடுத்துட்டேனா அந்த அடுத்த வீக் வந்து போன வாரோ நம்ம பாணி பூரி சாப்டோல இந்த வாரோ சாப்டலாமான் மாரி சொல்வாங்க கேப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய் பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா சம்டைம்ஸ் அது நம்ளுக்கு தெரியாம ஒரு டைம் டெம்டாகும் சாப்டுவாங்க அ பால்ல கூட டின் ஃபுட் தொல்லைஇல்லாம ஃபஸ்டெல்லா நா பையனுக்கு நட்ஸ் எல்லாத்தையு ச் ஆஹ் இது பண்ணி வறுத்து வச்சு பவுடரு மாதிரி ஃபாம்ல பண்ணி வச்சல
ஆஹ் ஆஹ்
அது பையனுக்கு கொடுத்தேன் அப்போ நல்லா குண்டு குண்டா இருந்தான் அப்றோ பொண்ணுக்கு அத பண்ணவே முடியல ரெண்டு பேரையும் பாக்க டைம் இல்ல பண்ணவே இல்ல ஆனா ரெண்டு பேருமே ப்ளைன் மில்க் குடுக்க குடிக்கறாங்க சுகர் இல்லாம தந்த டின்னாய் டம்ஸல்லா டின் அ மிக்ஸ் பண் பால் கூட மிக்ஸ் பண்ற எந்த திங்ஸு இல்லாம ஆ சாப்பு அ குடி ச்சுக்குவாங்க நா அதா நனச்சே நம்மல்லா வந் து ஏதா இது இருந்தாதா குடிப்பே அது இருந்தாதா குடிப்பே இல்லாட்டி சுகராச்சு போட்ணோ அந்த மாரி குடிச்சு பழகிட்டோ இவங்குளுக்கு அதுல்லா குடுக் காதத் தா இப்போ ரொம்போ பெனிஃபிட்டா இருக்கு எனக்கு அதெல்லா குடுத்து பழகிட்டேனா அவங்களுக் பாலுன்னாலாமே அது வேணு இது வேணு இல்லாட்டி சுகராச்சு போடுங்க ஏதாச்சு ஒன்னு கேப்பாங்க ஆ பிளைன் மில்க் குடுக் இத்தா பெட்ரு
ம் இப்ப இங்க நாங்க இங்க வெளிய இருக்கவங்க இங்க ஒண்ணு இல்ல மில்க்கு இந்த மாரி கர்ட் அத்துல ஒண்ணுமே இல்ல நம்ம தா வாங்க வாங்கணு ப்போ ஊருக்கு போயிட்டோனா ஊர்லன்னா ரெகுலரா இப்ப நா வந் நா இருக்கே அப் ன்னா மில்க் கண்டிப்பா இருக்கு அப்ப டெய்லி நைட்டு மில்க்கு சுகர் இருந்தா மட்டு தா
ம் ம் ம்ச் அந் சுகரு போட்டு குடிக்கிறதுல மில்கு குடிக்கிறது பெனிப் விட்டே இல்ல அதுக்கு நம் மில்க குடிக்காமலே இந்துர்லா ஏன்னா சு சுகர் போட்றல்ல அந்த சுகர் கன்டென்டு தா நம்மளுக்கு ஓட்டிக்கு அந்த மில்க் கூட கால்சியம் வந்து நம்மளுக்கு வராது அ மில்க்க வந்து பிளைனா குடிக்க பழகிட்டேன்னா அந்த கால்சியம் ஃபுல்லாவே நம்மளுக்கு வரு அந்த சுகர் ஆகப்பட்டது வந் இது நம்மளுக்கு அ நம்ம இதுல நம்ம சும்மா ஏதோ பிஸ்கெட்லயோ எல்லாத்துலயு பாத்தா அதுல சுகர் கண்டென் மட்டு எல்லா டின் ஃபுட்ஸ்ல்லியு எல்லாத்திலியு சுகர் கன்டென்ட் சும்மா அப்டியே பாத்துட்டாலே போது ஒரு நாளைக்கு இவ்ளோ சுகர் எடுக்கணுமோ எல்லா ஃபார்மேஷலயு நம்ம சுகர் எடுப்போ டைரக்ட்டா சுகர் எடுக்காட்டியு பிஸ்கெட்லையோ இல்ல சம் எதவாது ஒரு அ சாக்லேட்டு இல்லாட்டி டின் ஐட்டம்ஸ் எதாவது பால் கூட மிக்ஸ் பண்றதுல ஏதோ ஒரு ஐட்டம்ல நம்ம சுகர் எடுத்திருப்போ அப்ப எக்ஸ்ட்ரா சுகர் எடுக்கும் போது அப்ப எவ்ளோ ஆகு ம்ச் அதுதா இப்போ பிரச்சனயே
அன் ந சுகரு தா
ஆ நீ கொஞ்சோ ஹெல்த் தியா சாப்டு ஃப்ரூ செ சாப்ட்டுடு
உஹ்ம் அத்தான் இப்பதா சிப் குடிச்சே
உம் சரி அப்போ நாளைக் கூப்பே
ஆஹ் சரி ஓகே அப்ப
சரி பாய்
ஆஹ் சேரி பாய்